ஹலோ வணக்கங்ம்மா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க
இப்பதா தோச செய்யணு
தோச செய்யணுமா தோசைக்கி தொட்டுக்குறதுக்குங்க
ம் அப்பா கொழம்பு செஞ்சி குடுத்தாங்க சிக்கன் கொழம்பு
பரவால்லைங்களே அப்பா எல்லா செய்றாருங்களா
ஆ அம்மா தூங்கிட் இருந்தாங்க அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க அதனால அப்பா செஞ்சாங்க நான்வெஜ் எனக்கு தெரியாது ஆ
செரி வேற என்ன செய்வீங்க
எல்லாமே வெஜ்தா
வெஜ்தாங்களா வெஜ்ல உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஒரு ரெசிபி சொல்லுங்க
எனக்கு எங்க அம்மா செய்யுற சாப்பாடுதா பிடிக்கு
தெரியு அவுங்க செய்யறத கூடதா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவுங்க என்னெல்லா நல்லா செய்வாங்க அப்டின் சொல்லிட்டு
அவுங்க செய்ற எல்லா சாப்பாடுமே பிடிக்கு
அப்டிங்களா அம்மாண்ணாவே ரொம்ப பிடிக்குது அம்மாண்ணாவே ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா
ஆமா
ஆ அப்ப உங்களுக்கு அப்பா செஞ்சி குடுத்தாலுமே அப்பா பெருசா தெரியல இல்லைங்களா
அப்பா ஒருத்தறவ செஞ்சாலு செம்மையா இருக்கு அம்மா எப்பவுமே செய்யுறதால அம்மா சாப்பாடு பிடிக்கு
ஆ ஓகே ஓகே ஓகேங்க சேரிங்க என்ன ஏதாவது படிப்போ படிப் நா இனிமே தாங்க சாப்டணு எங்க வீட்ல எல்லோரு வெளில போயிருக்காங்க
ஓ
ஆ மதியான மீன் கொழம்பு வச்சே சேரிங்க நா மீன் கொழம்பு ரெசி ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கவா
ம் சொல்லுங்க கத்துக்குலா
ஆ நீ உங்களுக்குதா நான்வெஜு சமைக்க தெரியாதுங்கறீங்லிங்லா நா உங்களுக்கு ஃபிஷ்ஷு கொழம்பு வைக்க சொல்லி தரேங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரோ எடுத்துக்கோங்க
ஆ
பாத்ரெத்துல எண்ணெயை ஊத்திடுங்க எண்ணெயை ஊத் ட்டு வெங்காயம் ஃபர்ஸ்டு அதுக்கு திட்டு வெங்காயோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ற ஐட்டம்ஸ் எல்லா சொல்லிற்றங்க ஒரு அஞ்சு வெங்காயோ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்கங்க பெரிய வெங்காயோனா அஞ்சுங்க சின்ன வெங்காயோனா ஒரு இருபது இருபத்தஞ்சி வரிக் கு உறிச்சி வச்சுக்கோங்கங்க
ஆ சின்ன வெங்காயோ முழுசாவே போன்ணுமா
ஆமாங்க வதக்கறதுக்கு தான போடுறோ அதனால முழுசாவே உரிச்சு வச் சிகிலாங்க பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு அளவுக்கு உரிச்சி வச்சுக்கோங்கங்க தனியா தக்காளி வந்து உங்களுக் கு ஒரு ஆறு ஏழு தக்காளி கிட்ட எடுத்து வச்சுக்கோங்கங்க எல்லாத்தையு வச்சுக்கிட்டுங்க ஆ அடுப்பு பத்த வச்சுட்டுங்க எண்ணெய ஊத்திட்டு கொஞ்சமா வெந்தயோங்க கொஞ்சோ சோம்பு அத பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதுக்கு அப்றோ இந்த வெங்காயோ வச்சுருக்கு இல்லிங்களா இந்த வெங்காயத்த போடுங்க நல்லா வதக்குங்க பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எது எது உரிக்கிறீங்களோ அதுங்க பெருசு இருந்துனா பெருசு யூஸ் பண்ணிக்கோங்க சின்னது இருந்ததுனா சின்னது யூஸ் பண்ணிக்கோங்க அது போட்ருங்க போட்டு வதங்கிட்டு இருக் கும்போது பூண்டையு போட்டு நல்லா வதக்குங்க
ம்
பூண்டியு நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்றோ தக்காளி இருக்கு இல்லிங்களா தக்காளியு நல்லா போட்டு வதக்குங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகுவு வரைக் கு நல்லா வேகட்டுங்க உப்பு போட்டு சிம்ல வச்சு விட்டுருங்க
நல்ல சிம்ல வச்சுட்டுங்க மெளகு சீரகோ எல்லாத்தயு போட்டுருங்க ஒரு நாலு காஞ்ச மொளகாங்க போட்டு நல்லா வதங்கிட்டுருக்குட்டுங்க வதங்கிட்டுருக்கிற போதுங்க ஆ கொஞ்சோ அ அ தன்யா தூளு கொஞ்சோ மொளகா தூளு ஃபிஷ் கொழம்பு மசாலா இருக்குல்லிங்களா கடையில நம்ம வாங்குறது அந்த கொழம்பு மசாலா கொஞ்சோ போட்ருங்கங்க ஆ போட்டுட்டு நல்லா எல்லா சுருண்டு வர வரைக்கு அது வதங்கட்டுங்க உங்களுக்கு தேங்கா வேணுனா போட்டுக்கோங்க ஆப்ஷ்னல் தேங்கா வேணானா விட்டுருங்க விட்டுட்டு புளி நல்ல உங்களுக்கு புளிப்புக்கு நல்ல புளிப்பா இருக்கணுல்லிங்களா மீன் கொழம்பு ஓரு உருளக்கிழங்கு ஆமாங்க ஒரு பெரிய உருளக்கிழங்கு சைசுக்கு புளி அதுலியே அலசிட்டுங்க அந்த மசாலாலேயே போட்டு அந்த சூட்லி ஒரு பெரட் பெரட்டி வச்சுருங்கங்க உம் இது ஆரட்டுங்க இது ஒரு பக் பக்கோ ஆறிட்டுருக்கட்டுங்க இது ஆறிட்டு இருக் இருக்கு போதே நீங்க வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி ஆறுனது அதுக்கப்றோ அரைச்சிட்டுங்க எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா சோம்பு மறுபடியு தாளிக்க கொஞ்சோ வெந்தையோங்க போட்டுங்க அந்த அரைச்சி வச்சிருக்குளைங்களா மசாலாவ நல்ல எண்ண பிரி்ஞ்சு வர்ற வரைக்கு இந்த எண்ணயில வதக்குங்க வதக்கிட்டுங்க தண்ணி ஊத்திடுங்க நல்லா கொதிச்சு எண்ண மெதந்து அரைக்கணுங்க இப்ப இப்ப வதக்கி வச்சதுதாங்க அரைச்சருணுங்க அதுதா சொன்னேனே மிஸ்சில இல்லங்க வதக்கு அரைச்சத நீங்க வந்து ம் இதுல போட்டு வதக்குங்கன்னு சொன்னங்க அரைச்சத அரைச்சத போட்டு நல் இல்ல வதக்குங்கங்க இல
ஆஹ் ஆ
வதக்கிட்டு தண்ணி ஊத்திடுங்க நல்லா கொதி ச்சு எண்ண பிரிஞ்சு வரும் போதுங்க பிஷ் நல்லா வாஷ் பண்ணிட்டு
ஆஹ் அது ஏன் ஒரு சில ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணா பா அந்த ஸ்மெல் போக மாட்டேங்கது
அதுக்குதாங்க கழுவு போதே என்ன பண்ணனு தெரியுங்களா உப்பு இருக்குலிங்களா உப்பு மஞ்சத்தூள் ஆ போட்டு இருவது நிமிஷ ஊற வச்சிருணுங்க
ஓகே ஓகே ஒருத்தட வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்
ஆமாங்க நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஆ கல்லு தண்ணில போட்டு ஊற வைக்க கூடாதுங்க பேஸ்ட் வெருமனே கலக்கி ஆ ஆமாங்க கலக்கி வச்சுடுங்க ஒரு ஹஃப் நவர் ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதில் வரு ஸ்மெல் மொத்த போயிடுங்க நீங்க அப்த எதாவது அழுக்கு இருந்ததுனா கூட போய்டு
ஆஹ் சேரி இதுக்கப்புற ட்ரை பண்றே
உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுனா கூட சொல்லுங்க
கண்டிப்பா சொல்றேங்க ம் ம் எங்க ஸ்கூல்ல எல்லாரு நா செய்ற சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க
அப்டிங்களா நீங்க ஸ்கூல் ஒர்க் பண்றீங்களா டீச்சருங்களா ரொம்ப ஸ்ட்ரிட்டான டீச்சருங்களா லீனியன்டானா டீச்சருங்களாங்க
கொஞ்ஜோ ஸ்ரிட் கொஞ்ஜோ லிமிட்
அப்டிங்களா ஆ ம் உங்கள புடிக்குங்களா பசங்களுக்கு
புடிக்கு புடிக்க வேண்டிய டைம்லே புடிக்கு மாத்த டைம்னா கொஞ்சோ பயப்படுவாங்க அவ்ளவுதா
ஆ சேரி சேரி சேரிங்க
ம் ம்
நானு ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்ருந்தேங்க ஆ இப்ப க்குவிட் ஆயிட்டே ஆ இப்ப க்விட் ஆயிட்டே ஏ பொண்ணு காலேஜ் சேத் அந்தகாக அந்த ஊருக்கே ஷிப்ட் ஆகி வந்துட்டோ
அப்டிங்களா இப்ப எப்படி இருக்காங்க செட் ஆயிடுச்சுங்களா அவங்களுக்கு
செட்டு நம்ம தாங்க செட் பண்ணிக்கணு அவங்களுக்கு செட் ஆயிடுங்க எனக்கு செட் ஆ ஆவ்லேங்க
ஓ கொஞ்சோ கஷ்ட தா அங்க எத்தன வருஷ இருந்தீங்க இப்ப போய் எத்தன நாள் ஆகுது
ஆ நா அங்க வந்து ஒரு இருபது வருஷமா அங்க இருந்துட்டோங்க இப்ப இங்க வந்து ஒரு ஆறு மாச ந்தங்க ஆகுது ஆஹ அதுவு எங்களுது இங்க வந்து ரொம்ப குட்டி ஃபேமலிங்க ரொம்ப குட்டியான காசிப்ஸ் தா வருங்க அது எல்லா அக்செப் பண்ணின்னு வாழ்றதுது தாங்க கம்மியா கஷ்டமா இருக்குது
காசிப்ஸ்னாலே கஷ்ட தா இதுல குட்டின்னு வேர சொல்றீங்லே
புரிலீங்ளா அதுல இருந்து
புரிது புரிது
அ பெரிய ஃபேம்லில வாக்கப்பட்டுட்டு பெரிய காசிப்ஸ் எல்லா ஆ ஆ
ம்
நம்ல நறைய ட்ரிகர் பண்றாங்கக நம்பல கோவப்படுத்தி பாக்கணு நம்ப வாயில இருந்து நறைய வார்த்தைகள புடுங்கி அத அடங்க நா தூசு மாரி தட்டி தூக்கி போட்டு யார் பக்கக திரும்பி கூ பாக்குறதில்லங்க
அதுதா சொல்ற ம்
எங்க வேணா நீங்க எங்க வேணா போய்க்கோங்க என்ன கூப்டாதீங்க ஏன்னாங்க அவுங்க சொல்றதுக்கு ஸ்மைல் பண்ணா கூட அத நம்ம சொன்ன மாதிரி ஆ ஊதுங்க
ஆ இந்த விஷ்சி எங்க ஸ்கூல்லியு நறைய நடந்துருக்கு
ஐயோ நடந்துருக்குங்க அதுல ஆமாங்க அந்த அனுபவோ எனக்கு இருக்குங்க அதுல தாங்க நான் வந்து எதுவுமே பேசாம வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த யடத்துல இருந்தோன்னா கூட நம்பதான் ஆயிடுச்சு ஆவுதுங்க ஆமாங்க ய அதனால என்ன பண்ணிட்ட தெரியுங்களா இப் போ நீங்க எங்க வேணா போங்க எங்க வேணா போங்க ப் வாங்க ஏ புருஷனுக்கு ஏ புள்ளைங்களுக்கு நான் வரமாட்ட என்ன எங்கயு கூப்படாதீங்க
நல்ல விஷ்யோ
ஆ ஏ நம்ம போயிட்டு நம்ம எதுக்குங்க மாட்டிக்கணு
ஆமா கண்டிப்பாங்
ஆ நம்ம என்ன அம்
பாத்தாலே குத்தோ சொல்ற எடத்துக்கு நம்ம போவே குடாது
ஆமாங்க எடுத்ததுக்கெல்லா குத்தோ சொல்ற எடத்துல நம்ம இருந்தோனா அது எப்டி இருக்குங்க
ம் அத ரொம்ப கஷ்டமான விஷ்யோம் வேற எதுவு நீங்க கிளாஸ் அந்த மாரி எதும் ட்ரை பண்லைங்ளா
வேற போனங்க டேலி கிளாஸ் போனங்க அங்க போயிட்டு முடிக்கலங்க அது ஒரு பெரிய கதைாயாயி போச்சுங்க
ஏ என்னச்சு
ஆ அது போயிட்டுங்க வாஷ்ரூம் வந்து காமன் வாஷ்ரூம்ங்ளா
ஓகே
காமன் வாஷ் பம் வந்து நம்மளால வாஷ்ரூம் போகாம எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ஹஃப் அ டே உக்கார்றதுன்றது ரொம்ப கஷ்டோங்க எனக்கு அ ஏஜ் ஆயிடுச்சு இல்லிங்களா நம்பளால இருக்க முடியறத இல்லங்க அந்த வாஷ் டும் யூஸ் பண்ணீங்க பெல்விக் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க
ஓ ஓகே ஓகே
அது யூஷுவலான இன்ஃபெக்ஷன் மாதிரி இச்சிங்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியலங்க ஒரு சைடே அப்படியே இண்டியனுங்க
ஓ
அதனால அது ஜென்ஸ் யூஸ் பண்ணாங்க லேடிஸ் யூஸ் பண்ணாங்க அ து வந்து செட் ஆகலங்க போயிட்டு அது யூஸ் பண்றதுனால என்ன ஆச்சினாங்க ஆ பெல்விக் தி இன்பெக்ஷன் ஆனதுனால இந்த ஒரு சைடேங்க இழுத்து புடிச்சுச்சுங்க இப்டி நேரா நிக்க முடியில வலிங்க ஒரு ஸ் சைடு மட்டு வலிங்க ஸ்பைனல்லருந்து அது ஒரு பெரிய இஷுவே ஆயிடுச்சுங்க அது என்ன கல்லா இருக்குமா ஆ இதுவா அதுவானு ஒரு பெரிய ஒரு கொழப்பத்துக்கு நடுவுல அது பெல்விக் இன்ஃபெக்ஷன் வந்து சீக்கிரோ சரி ஆகாதுங்களா அது கிட்டத்தட்ட ஒரு மு ஆ இப்போ ஓகேங்க ஓகே ஓரளவுக்கு கொஞ்சோ செட் ஆயிருக்குங்க ஆ அதனால அது கொஞ்சொ அப்டியே கொஞ்சொ ஹோல்ட்ல வெச்சிருக்கேங்க
ம் வேற எதவு ஆப்ஷன் இல்லைங்களா போக
போலாங்க அதுதாங்க ஒரு ஒன் அவர் மட்டு கேட்டுட்டு போயிட்டு முடிச்சிடலான்ட்டு இருக்கேங்க
ஓகே ஓகே அது முடிச்சிடலா இல்லைங்களா வேற எது
கண்டிப்பா கண்டிப்பா முடிக்கணுங்க ஏன்னா வந்து இ எனக் இன்னொரு ஐடியா என்னன்னா இனிமே வேலைக்கு போகணுமா அப்டின்னு ஒரு ஐடியாக்கு வந்ட்டங்க வேணா அப்டின்னு சொல்லிட்டு
ஏ அந்த ஐடியா
என்ன தா வீட்டுல இருக்குறவங்களுக்கு நம்ப ஒழச்சு குடுத்தாலு நம்மளோட உழைப்போட மதிப்பு தெரியாதவங்களுக் நம்ப எதுக்குங்க உழைக்கணு
நமக்காக ஆச்சு நம்ம செய்யணுல
அது வேற ஏதாச்சு பண்லாங்க வேற ஏதாது பிசினஸ் மாரி பண்லான்னு சொல்லிட்டுங்க
ஓகே ஓகே
நாமக்கானது நம்ப வீட்ல இருந்தே கூட ஆன்
என்ன இருந்தாலு நம்ளோட இத வீட்டுக்குடுக் கூடாது அதுக வாச்சு நம்ம கையில ஏதாவது இரு
அ புரியுதுங்க புரியுதுங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு வேண்டாங்க ஆ கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுங்க செய்யட்டு ம் அதனால விட்ருக்கேங்க
சரி சரி
அது ஒன்னு பிரச்சன இல்லங்க சரிங்க மீதி ஆ இத வந்து நம்ப அடுத்த அழைப்புல நா தொடர்றேங்க நன்றிங்க என்னோட அழைப்ப எடுத் து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஒங்களுக்கு தெரிஞ் ச ஏதாது வேலிடான டிப்ஸ எ கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த
கண்டிப்பா ம் கண்டிப்பா ம் ம் பாய்